உம் கேக்குதா உம் உனக்கு சிஸ் ச்சின் தெரியமாடா
தெரியாதுக்கா உங்களுக்கு தெரியுமா
நானா அதன் என் கேக்றே நான் ஒரு பாப்பா வந்து அந்த சொன்னல்ல எனக்கு பொண்ணு பொறுக்கணும் பொண்ணு பொறுக்கணு நான் அச வாசிய எத் சென்னை அதனால நறைய வீடியோஸ் வந்து அஹ் அவங்களோட டிரெஸ்ஸிங் அத பத்தில்லாம் பாத்துட்டே இருந்தேன்னா அதுல வந்து எனக்கு ஒரு ஆர்வம் ஒரு பா பாப்பா வந்து ஒரு எட்டு ஒன்பது மாசத்துலயும் வந்து எனக்கு வந்து ஸ்டிச்சிங் கத் கக்கணும் அவளுக்கு வந்து நான் வந்து தெச்சு குடு போ பணும் போட்டு அழகு பார்க்கணும் அப்படின்னு
உம்
அப்புறம் நான் இவர் கிட்ட சொன்னனா நீ பிட் பண்ணிக்கிட்டு இருக்கற எப்படி நீ வெளியில போய் ஸ்டிச் பண்றன்னு போற பாப்பா எங்கி போயிடுவா அப்படின்னு தான் சொன்னாங்க
ஆஹ்
அப்ப வந்து அவ அந்த ஒரு பத்து பதினோரு மாசத்துலைல்லா அவங்க ரெண்டு ரெண்டு வேல தூங்குவாங்கல்ல பகல்ல அந்த கேப்ல தா நா சொன்ன ஆஹ் நறைய பக்கம் பாத் மொத்தோ ஒரு நாலு மண் நேரம் அஞ்சு மண் நேர ட்ராவல் பண்ணி போயி இதுபண்ற மாரி இருந்துச்சு அப்புறம் பக்கத்துலேயே வந்து கொஞ்ச சோ வந்து நெறைய சொல்லி தராங்க ஆனா நெறைய கத்துக்க முடியாது பேசிக்கா இருக்கிறதுல்ல கத்துக்க முடியு பக்கத்துலதா அப்டின்னு ஒரு ரெண்டு மண் நேர க்ளாஸ்க்குனு நா ஃபீட் பண்ணி தூங்க வச்சி போய்ருவ
உம்
போயிட்டு அவ அவசரமா போயி அவங்க பேசிக்ஸ் மட் டு கத்து குடுப்பாங்க நார்மல் விஷயங்கள் மட்டு டுனா கத்துக்ட்டு ஒரு ரெண்டு மணி நே அவ கரெக்டா எந்திரிச்சு அவ தேடுறதுக்குள்ள நா வந்துருவ வந்து அவசர அவசரமா குளிசிட்டு ஏன்னா நம்ம வந்து வெயில்ல போயிட்டு வருவோ நம்ம வெயி போயிட்டுவந்து நம்ம ஃபீட் பண்ண முடியாது துல ஆஹ் இன்னொன்னு வந்து சூடு புடிச்சிக்கு நம்மள ஆல்ரெடி வெயில் வந்து சூடு புடிச்சிருக்கும்ல அதனால
கழுவிட்டு அப்பதா பாப்பா
ஆஹ் ஆமா நம்ம வந்து அவசர அவசரமா குளிச்சிட்டு அப்புற கரெக் க்ட்டா நா இது பண்றப்போ இது பண்ணிருவா அப்டிதா போனே அப்டி அப்டியே அவ ஆறு மாச போயிட்டேனு வைய்யே ஆறு மாசத்துக்கு போயிட்டு இது இதுலியிமே பாத்தீன்னா நா அப்டி நெனச்சிட்ருப்ப ஒரு வருஷத்துக்கு மேலயுமாயிடுச்சா ஒன்னேகாலாயிருக்கு நெனைக்கிற பாலு வந்து மாட்டுப்பால்லா அப்ப நா குடுக்கவே ஆரபிக்கல எதாவுது வந்து அப்டியே இது மிஞ்சி மிச்சு போனாலு ராய் பூ வெச்சுட்டு போவ அது மாரி வெச்சுட்டு வாழ பழோ சாப்புடுவ வெச்சு ஆனா வாழப்பழோம் குடுத்துருவாங்க அது மாரிதா இருந்துச்சு அப்புறோம் அங்கு கிளாஸ்லேயே என்னென்னா இந்த பெருசா வந்து இதெல்லா நடத் துனாங்க உம் எக்ஸ்ட்ரா வந்து ஆஹ் இந்த ஸ்போட்ஸ் வந்து யங் இந்தியா ஆ சம்திங் அந்த மாதிரி எதோ சென்ட்ரல் கவுர்மெண்ட் நடத்தர் ததுன் சொல்லிட்டு ஒரு இது ரன்னிங் காம்பிட்டிஷன் நடத்துனாங்க
ஆஹ்
அங்க இருக்கிறவுங்களுக்கு மட் டு அப்று எனக்கும் தான் ஒரு டவுட்டு ஆல்ரெடி நம்ளக்கு சிசேரியன் வேற பண்ணிருக்காங்க ஓட்ட பந்துதில ஓடி இது தைக்கி
ஆமா ஆமா எப்டி நீங்க எப்டி நீங்க வேகமா இதுல இது இது பண்ணீங்க
அது தெரிலே ஆனா எனக்கு ஒரு ஆ உனுக்கு எனக்கொரு ஆசை ஏனா நா சின்ன வய்சுலே இருந்து நெறையா ஸ்போட்ஸ்ல அத பண்ணி கிட்டத்தட்ட நெறையா ஒரு பாக்ஸ் ஃபுல்லு என்டுய பிரைஸ் தான் வையேன் டிஃபன் பாக்ஸு பிளேட்டு உம் தட்டோ அது ஆமா அதனால எனக்குள்ள ஒரே ஆச சரி போலாம் அப்டின்டு சொல்லிட்டு போனே ஃபர்ஸ்ட்டு ப்ரைஸ் தெரிமா டீஷர்ட்டு அப்றோ காஃபி மக் து நெக்ஸ்ட்டு இந் இந்தியான்னு சொல்லிட்டு பேண்டு கேப் அந்தததுல்லா குடுத்தாங்க ஆனா எனக்கு அப்பதா தெரிஞ்ஸ் து ஐயோ எப்படா வீட்டுக்கு வருவேன் தேய்ஞ்சு பிருஞ்சு போயிருமோ அடிவயிறு வலிக்கிற மாரி இருக்கே நெனச் ஆனா ஒண்ணுமே ஆகுல உம் ஒடம்பானா அந்த அளவுக்கு இருந்துச்சு அதுக்கப்றோ ஆனா போகப் போ வந்து அங்க கீ பண்றது பண்ணிட்டே இருக் போல
ஆமா ஆமா அது அ ஆக்சுலா வந்து என்னியும் அப்டிதா சொன்னாங்க டாக்ட்ரு நான் வந்து எப் எப் ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆயிட்டன்னா தம்பி பாப்பா பொறக்குற வரைக்குமே நல்லா கொஞ்சம் ஹெல்த்தியா தாந்த அதுக்கப்றோம் ஏனா நா நை ஷிஃப்டும் பாப்பேன் எனக்கு வந்து எப்படி இருக்குன்னா மார்னிங் ஷிஃப்டும் இருக்கும் நைட் ஷிஃப்டும் இருக்கும் மிட் ஷிஃப்டும் இருக்கும் அது வந்து நம்ம நம்ம ப்ராஜெக்கு ஏத்த மாரி மாத்திடுவாங்க சரிங்க்ளா ஆஹ் அப்படிதா இன்சு பாப்பாவுக்கு வந்து ஒன் கரெக்டா ஒ ஒரு ஒன் இயர் ஆஹ் ஒரு மாசொ அப்ப பாப்பாக்கு ஃபர்ஸ்ட்டு ஃபீடு நிறுத்துனே அப்புறொ வேலைக்கு போக ஆரம்பிச்சுட்டே தம்பி மெட்டர்னிட்டி லீவ் வெரியு நா வேலதா செஞ்சுட்டு இருந்தே நானு விட்லான் பிளான் பண்ணுவே அதுக்குள்ள எதுனா ஒரு ப்ராஜெக்ட்ல அ நாங்க ப்ரொமோட் பண் றோ அப்டின்னு சொல்லிடுவாங்களா சரி அத ப்ரொமோஷன் கெடைக்குதே அப்டின்னு சொல்லிட்டு நானு தோ ஆ அத் து சொல்லுவாங்க ஒரு படத்துல தோ கெலம்பிட்ட தோ கெலம்பிட்ட அப்டின்டு அவ் அப்டியே ஒரு அஞ்சாரு வருஷொ போயிடுச்சுங்க சரிங்களா என்னாச்சு வேல செஞ்சுட்டே இருப்பே ஆனா இப்போ தம்பி நா பிரரெக்னன்சி டைம் அந்த டைம்ல இருந்து இப்ப வரியு எப்டி இருக்குனா காலையில சமச்சாலே எனக்கு டயர்ட் ஆயிடு டயட் ஆயிட்டு அஹ்ம் அவனுக்கு நா கரெக்டா ரெண்டு டூ இயர்ஸ் வரையு பால் குடுத்தெனா அது ஏன்னா இ அவன என்னால ஸ்டாப் பண்ணவே முடியில
ம் அது நம்மளுக்கு ஒரு பெரிய டாஸ்க்கு தெரியுமா இவங்களுக்கு வந்து ஃபிடிங்க்ஸ் ஸ்டாப் பண்றது
ஆமா அது வரலன்னா கூட சப்பினே பான அது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு ஒரு ஸ்டேஜ்ல எனக்கு அதுக்கப்புறொ வந்து ஆஹ் எனக்கு எப்டி இருக்குனா ரொம்ப டயட் ஆயிடுக்கா என்னால மத்த வேல எதுவுமே செய்ய முடியாது ட்ரெஸ்ஸுமே வந்து ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி மூணு நாளைக்கு ஒரு வாட்டி அது மாரிதா வ இது இ து பண்ணுவே அதுக்கப்புறொ வந்து அஹ் வேல செய்யுற அக்கா வந்து சாமான் பாத்திரொ மட்டு வாஷ் பண்டுவாங்க பாப்பா வந்து வீட்ல அ நடக்கறான்னு சொல்லிட்டு மாப் பண்ணிட்டு போயிடுவாங்க ஒரு ஒரு வருஷொ வரயொ பாத்தே அந்த அக்கா என்ன பண்ணாங்க எங்க வீட்ல நடக்கறதெல்லா பக்கத்து வீட்ல சொல்றது பக் கத்து வீட்ல நடக்குதுறதெல்லா நம்மகிட்ட நா வந்து மோஸ்ட்டா பேச்சு கொடுக்க மாட்டே நல்லா கே எ ரொம்ப ஜென்ரலா தா பேசுவே ஆனா அந்த அக்கா நல்லா நம்ம வீட்ல அக்க போ ஆஹ் வாட்ச் பண்ணிட்டு சொல் காங்க இவங்க வந்து இ இது பண்றாங்க அது பண்றாங்க ஆ அப்டில்லா எனக்கு ரொம்ப கு நமக்கு எப்ப முடியுதோ அப்பதா நா செய்வே நா வந்து ஏனா நம் தெரியவங்க யாரும் இல்லல்ல அதனால வந்து எப்ப முடியுதோ அப்பதா எழுந்திருப்போ அ நா ந ஏனா நைட்லா முழி சின்னப்போ அப்போ ரொம்ப டார்ச் சர் பண்ணுவாங்க அப்ப கொழந்தைக்கு வந்து ஆ பாப்பா பாலே குடிக்க மாட்டா நெறைய நேரத்துல மூச்சு தெனற மாரி பண்ணுவா ரொம்ப இப்போ இப்பதா கொஞ்சோ இம்யூன் பவர் நல்லா ஆ நம்ம சாப்பாடுனால கொஞ்சோ பில்டாயிருக்கு இதுக்கு முன்னாடி சின்ன பொழுதுலலா என்னன்னே தெரியாது பா கொழந்த பால் குடிக்காது அப்ப என்னன் நெனைப்பீங்க நீங்க பெரிய புள்ளனாலு பே கேட்டு இது அதுல சொல் குடுக்கலா ஒரு மாசொ கொழந்தைக்கு என்ன போய் குடுக்கறது நம்போ உடனே தூக்கிட்டு போக ஹாஸ் க்கு அப்ற அவங்க வந்து நெபல்லா வச் வச்சு சேரி பண்ணி குடுப்பாங்க அவன அது மாரி பொம்ம மாரி இருப்பாகா ரொம்ப கஷ்டப்படுத்துவா ரொம்ப கஷ்டொ அவன நா வச் இவ்ளோ தூரொ அவ வயித்துல இருக்குபோதும் ரொம்ப கஷ்டொ ஆ காது வலி வந்துருச்சு அப் அப்டியே அழாதுக் அழுவே நானு எனக்கு காது வலிக்குது அப்டின் அழுவே நானு காது வலி வந்துர்ச்சு அப்ற வந்து இரு ஆ பிரெக்னன்சி டயபட்டிஸ் வந்ததுனால நெறய சாப்பிட முடியாது ஆனா பசிக்கு க்கு அப்றம் அது மாரி கொஞ்சோ நெறய இஷூஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு பெத்த சொல்லுவாங்க பாத் திங்ளா அந்த ப்ராசஸே ரொ ரொம்ப வரொவாங்கி கேட்டு பெத்த ஆ ஹா கேட்டு பெத்து இப்ப வளரும் மோது கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வர்ஷோ வரியு என்ன இப்டிதா கா ஒரு வாட்டி என்னவா ஆச்சு இங்க வந்து கூட்டீட்டு போய் ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஓவர் டோஸ் ஆயிடுச்சு புள்ள எழுந்து க்கவே இல்ல ஒரு ஏழு மாசோ இருக்குகா அப்போ என் நாங்க வந்து புது ஊரு வேற. இங்க பக்கத்துல ஒரு ஆண்டியதா தெரியு எனக்கு அவுங்க வந்து பாக்குறாங் கொழந்த எழுந்துக்கல இன்னிக்கொ காலைல அஹ் வின் வி அவுரு வந்து ஆஃபிஸ் போய்ருக்காரு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெர்ல. பேச்சு தூங்கறா தூங்கறா தூங்கிட்டே இருக்கா. எழுந்து பால் குடிக்கணும் ல எழுந்துக்க மாட்டேன்து அப்புறோ கூப்டு ஆப் அப்புற அவங்களே இல்ல நீ தூக்கிட்டு போ ஊருக்குன் சொல்லிட்டு ஊருக்கு போய்ட்டு அங்க போய் பாத்தா ஆஹ் பாப்பா கொஞ்சோ ஓவர் டோஸ் ஆயிட்டிருக்கு. அப்டின் சொல்றாங்க அவுங்க. அப்றோ எனக் இதே மாரிதாக்கா எதுனா ஒண்ணுன்னா இங்க இருந்து நாங்க அவ்ளோ தூரோ
ஆஹ் கரெக்டு ஆனா நா வந்து பாத்த அப்டீன்னா இவரு பஸ்ட்ல இருந்தே சொல்லுவாரு அதிகமா வந் வந்து நம்ம அந்தக் காலத்துல நாமெல்லா வந்து இவ்ளோ மருந்து மாத்திரெல்லா சாப்பிட்டோமா மா இல்ல வந்து தடுப்பூசிய பத்தீன்னா நம்ம அந்தளவுக்கு போட்டமா நாம ஏ போட் டனு நம்ம வந்து நம்ம வந்து ஹெல்த்தியா நம்ம வந்து நம்ம கொழந்தைங்களுக்கு கொண்ட்டு போலாம்ல நா நீ ஏ வந்து இப்டி பண்ணூன் என்னை திட்டிட்டே இருப்பாரு. ஆனா எனக்கூ நெ நெறைய ஆட் எதூமே வந்து ஊசியோ இல்ல மருந்தோ குடு க்க கூடாதுனு ஆனா எங்கயாவது ஒரு கொழந்த வந்து ஒழுங்கா வந்து கீழுந்தோ இல்ல வந்து சளிபுடிச்சு பாக்காம எறந்துச்சு அப்டினு சொல்றப்
ஆமா ரொம்ப நம்ம அது பண்ணாதனால்தா இப்டி ஆச்சு. அப்டின் சொல்லி தோண ஆரம்பிச்சுரு நம்ளுக்கு
தோணு அது அவுங்களுக்கு அது தோ ணாது ஆனா பெத்த நம்மளுக்கு வந்து
ஆஹ் அவுங்க சொல்வாங்க நெகட்டிவா திங்க் பண்ணாத நெகட்டிவா திங்க் பண்ணாத அப்டி ஆச்சுன்னா என்ன பண்
ஆ ஆமா இவர் அத செய் எல்லா போய் நெகட்டிவாவே ஏன் யோசிக்கிற பாசிட்டிவா யோசிக்கலா இல்ல அப்டின் பாரு பாசிட்டிவா யோசிக்கிறது பிரச்சன இல்ல ஏதாவது ஒரு ஓரத்துல அது நெகட்டிவா இருந்துச்சுன்னா அது அப்ப நம்ம வந்து ஃபீல் பண்ண கூடாதுல்ல
பசங்களுக்கு நடக்காது நம்ப பசங்களுக்கு நடக்குது இங்க வந்து நா ஏ கை கொழந்த வெச்சுன்னு இருப்பன்க்கா ஒரு நாலு மாசோ அஞ்சு மாசத்ல அஞ்சு மாசோ கரெக்டாக அவ அவ ஸ்கூல் போகும்போது யு கே ஜி ல அஹ் ஸ்கூல் பக்கத்துலயே வீடு என்னமோ ஸ்கூல் பக்கத்துலயே எடுத்துட்டோ நடந்து போறதுக்கு ஒரு பத்து நிமிஷோ ஆகோ அந்த நடந்து போம்போது கூட அவள கூட்டிட்டு தா நா போவேன்னு வெச்சுக்கோங்களே அவன் தூங்கிட்டு இருந்தா தூ தூக்கிட்டு போற மாரி இருக்கு அப்றோ வண்டி எடுத்துட்டு வன்டோமா வண்டி எடுத்துட்டோனா பூட்டிட் ட்டு நா போவே எனக்கு எப்டி தோணுமாதா நெறைய பெரியவங்கல்லா பக்கத்துல சொல்வாங்க ஆட்டோ வெச்சுக்கோங்க ஆட்டோ வெச்சுக்கோங்கண்டு ஆனா கரெக்டா நம்ம ஆட்டோ வெக்கிற பிளான்ல போனா எதனா ஒன்னு நடந் தா ரொம்ப பயமா இருக்கோ எனக்கு யார்கிட்ட போய் கேப்போ நம்போ அந்த புள்ள போனா திரும்ப வ ருமா அப்டின்ற நெலைமைக்கு நா யோசி ப்போமே எங்க ஆறு இல்லல அதெல்லா யோசிக்காத ச் அது இப்போ இருக்க இப்போ ருக்க ஜென்ரேஷன் சுத்தமா நம்பவே மு டிலக்கா பக்கத்து வீட்ல பத்து வருஷமா இருக்காங்களா நல்லா தா இருந்தாங்களா திடீர்னு என்னமோ பண்ணி றாங்க என்னடா ஆச்சுன்னா என்னமோ ஆய்டுச் சு அவுங்களுக்கு அப்டின்றாங்க சாதாரணமா என்ன
இல்ல இன்னொன்னு என்ன அப்டின்னா நம்ம லைஃப் ஃபு நம்ம கொழந்த த நம்ம ஹஸ்பண்ட் நமக்கு தான் பாத்துக்கணும் அது மட்டும்தான் நான் இவர்ட்டியும் அதேதான் சொல்லுவேன் நம்ம புள்ளைக்கு என்ன கிளாஸ்ஸு கண்டிப்பா உம் இப்ப நம்ம புள்ளிங்களுக்கு என்ன கத்து கிடுக்குறோமோ இல்லயோ அவளுக்கு அவளோட தற்காப்பு நா உண்மையாலுமே முக்கியம் இது பண்ணுவே எனக்கு அவ வந்து பெரிய கீ என் வந்து கீபோர்டு வாசிக்கிறானோ செஸ் பிளேயரா ஆம் அப்டித்த நா சொல்லுவே அவளோடைய தற்காப்புக்கு அவ ஃபர்ஸ்ட் டு கண்டிப்பா பிரேவாவ பண்ணியே ஆகனு
ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் அவ பேச மாட்டா இப் இப்பெல்லா ஒரு வாட்டி அப்டி தா தொலைஞ்சிட்டா சே எதிர்ல அஹ் அவ தைரியமா ஒருத்தர் கிட்ட போய் கேக்குறா எங்க அப்பா ஆபீஸ்ல இருக்காரு எங்க மாமா தா வந்திருக்காங்க நா வண்டி பக்கத்துல நின்னுட்டு இருக்க எங்க மாமா எங்க அப் அப்பாக்கு சொல்லி எங்க மாமாவ கொஞ்சோ கூப்பிட சொல்லுங்க அப்டின்றா
இல்ல அது வளர்ந்துட்டாங்க நம்ம பேசிக்கா எல்லாமே சொல்லி் குடுத்துருனு நல்லா பிரேவா வளத்து துணு அவ்ளோ தா நா சொல்லிட்டே இருப்பே இவர்ட சேரிடா செரி பேசலா பாய் பாய்